ஹலோ என்ன பண்றீங்க
ஆ நல்லா ஆ இருக்க ப்ரோ நீங்க எப்டி இருக்கீங்க ப்ரோ
யா நல்லா இருக்க ப்ரோ
ஆ வீட்ல ஆ சாப்டாச்சு ப்ரோ
ஆ ஏ இனிமேல் தா ப்ரோ சாப்டணு
ஆ வீட்ல எப்டி இருக்காங்க ப்ரோ நல்லா இருக்கீங்களா
ஆ வீட்ல எல்லா நல்ல இருக்காங்க ப்ரோ அங்க எல்லா நல்லா இருக்காங்ளா
நல்லா இருக்கங்க ப்ரோ இப்ப என்ன டாபிக் ப்ரோ பேசலா
டாப்பிக்கு நீங்க ட்ரிப் எங்கெங்க போயிருக்கீங்கன்னு சொ சொல்லுங்க ப்ரோ
ட்ரிப்பா ப்ரோ நம்ம வந்து ட்ரிப் ப்பு வந்து பசங்க கூட போயிருக்கே ப்ரோ வெள்ளங்கிரி போயிருக்கே ப்ரோ
சேரிங்க ப்ரோ
அப்றோ பாத்தனா
வெள்ளிங்கிரி எத்தன் டைம் ப்ரோ வந்திருக்கீங்க
ஆ ஒன் டைம் போயிருக்கே ப்ரோ
சேர் சேரிங்க ப்ரோ
நீங்க போயிருக்கீங்ளா ப்ரோ
ஆ போயிருக்கே ப்ரோ நாங்க ஒரு இருவது இருவத்தஞ்சு பேரு வருவோ ஒன்னா போனோ ப்ரோ
ஆமா ப்ரோ நாங்களு அதே தா ப்ரோ
ஆ அத்து ஃபர்ஸ்ட் டைம்ல்லா போறதுக்குள் ஆ ப்ரோ ஃபர்ஸ்ட் டைம்லா போயிட்டு கீழ எறங்கருதுக்குள்ள போது போதுனு ஆயிடுச்சு
ம் ப்ரோ அப் போம் போது பாத்தேன்னா நாங்க இங்க வந்து ஏறபோது பாத்தா நைட்டு எட்டு மணிக்கு ஏற்ன ப்ரோ
ஆ சேர் சேரிங் ப்ரோ அதேதா ப்ரோ ஆ
எட்டு மணிக்கி ஏறி ம் வெள்ளியங்கிரில கரெக்டா எட்டு மணியில ஒன்பது மணி கரெக்டா ஏறி எட்டு மணிக்லா அந்த கொம்பு கிம்பு எல்லா வாங்கிட்டு ஏற ஆரமிக்கிறோ ஒன்பது மணிக்லா ஸ்டார்ட் பண்றோ எட்ற போல ஸ்ட்ரைட்டா அங்க போய் சேர போதுல்லா ஒரு மணி ப்ரோ
ஓகே ஓகேங் ப்ரோ நைட்டு
ஆமா நிக் நிக்கவே இல்ல எங்கயுமே அப்டியே ஸ்ட்ரைட்டா வுட்ட ப்ரோ
ஆ நாங்ளு எட்டு ஒம்பது மணி கிட்ட ஏற்க் ஆரம்பிச்சோ ப்ரோ ஆனா நாங்க மேல ஏறதுக்கு பாத்தீங்ன்னா கரெக்டா ரெண்டு மூணு மணி ஆயிடு ச்சீ எறங்கறக்கே காலைல ஒம்போதுர பத்து மணி ஆயிடுச்சு ப்ரோ
ப்ரோ நாங்க ஒரு மணிக்கு ஏறி மறுபுடியு எங்கேயுமே ஒக்கார சீனே கெடயாது ஸ்ட்ரைட்டா அதே மாறி வன்ட்டோ ப்ரோ ஸ்ட்ரைட்டா இப்போ வரு போது ஏழு மணி ப்ரோ காலையில
சேரி சேரிங் ப்ரோ
ஆறே முக்காகுல்லா லாஸ்ட் படிக்கு கிட்ட வன்ட்டோ ரெண்டாவுது படி வண் டோ ஆர்ரைக்கிலா
சேர் சேரிங் ப்ரோ ஃபர்ஸ்ட் டைம் போம்போது ஆ அதா அதா ப்ரோ ஃபர்ஸ்ட் டைம் போம்போதெல்லா எல்லாமே புதுசா இருந்தனால எல்லா ஏறக்கே லேட் ஆயி தா ப்ரோ மேல ஏறுனோ
ம் நாங்ளு ஃபர்ஸ்ட் டைம் தா ப்ரோ ஏனா எங்ளுக்கு இப்போ இட்ன்னு போன ஆளுக பாத்தோன்னா ஒர் டைம் ரெண்டு டைம் போனவுங்க
சேரிங் ப்ரோ
ஆனா அவுங்களா என்னா சொன்னாங் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி போலா அதுதா ஒடம்புக்கு நல்லது ஆ நாங்க போன டைம்ல பாத்தோன்னா ஒருத்தர் எறந்துட்டாரு
ஆ அதுதா ப்ரோ
ம்
இப்பதா அதிகமா டெத்து அதிகமாயிட்டே இருக்கு ப்ரோ அங்க
ஆமா ப்ரோ ஏனா மாரடைப்பு வரு நெறைய அந்த எஃபக்ட் அவுங்களால தாங்க முடியாது இவ்ளோ ஒரு நெஞ்சு எரிச்சுலா இருக்கிற மாறி இருக்கு ஹார்ட் பேசன்லா ஏற கூடாதுன்னுவாங்க ப்ரோ
ஆ ஆமா ப்ரோ முன்னாடில்லா செக் பண்ணிட்டுலா விடமாட்டங்க இப்பல்லா செக் பண்ணிட்டு தா ப்ரோ மேல விடுறாங்க
போனது பாத்தன்னா எப்டி நம்ம போய் ஆனா நா அந்த சாமிய பாக்கணுனு போறதுல்ல சும்மா போனோ எப்டி இருக்குது
அப்டின்னு சொல்ட்டு ஆனா அதிகமா டிரை பண்ணி போறோ நெறைய பேர் பாத்தீன்னா நானு அத போய் பாக்குனு இவ்ளோ கஷ்டப்பட்டு போய் பாக்குனு அப்டின்னு போறோங்களுக் கொஞ்சோ நல்லா இருக்கு
ஆமா ப்ரோ இப்பதா வருஷ வருஷோ போறவங்களு இருக்காங்க ஏ எடையில எடையில போறவங்களு இருக்காங்க நெறய பேரு ப்ரோ அங்க அதிகமா போயிட்டு தா ப்ரோ இருக்காங்க ஆனா
இப்ப எனக்கு நல்லா ஒரு இவ்ளோ லாங்குல இவ்ளோ ஹைட்டு மேல ஏறி எத்ன எத்னாயிரோஅடி தெரியுமா ப்ரோ ஐயாயிரத்தி சில்லறையா
ஆ ஐயாயிரத்துக்கு மேல இருக்கு ப்ரோ
ஆமா ப்ரோ மேல ஏறி நம்ம டாப்ல நம்ம போம் போது நம்ம செல்லோட இதுவே தவறி கெடைக்கல ப்ரோ
ஆ அங்கியே நாலாவதுலயே கட்டாயிரு ப்ரோ
ஆமா ப்ரோ அப்றோ சில்னஸ் தாங்க முடில ஒடம்புல எதுவுமே இல்ல ஒரு சாக்ஸ் மட்டு தா ப்ரோ போட்டு இருந்தே ஃபுல்லாவே ஏ பேக் லக்கேஜ்ஜ ஒருத்தரு கிட்ட குடுத்தே அவரு எத்துக்குன்ன யார் இறங்கிட்டுன்ற சும்மா சொல்றானு கூட தெரில ஆனா நாங்கள போயிட்டு கொஞ்சோ என்ஜாயா இருந்துச்சு ப்ரோ அவ்ளோ தொழுவுல ஆனா ஏ ஒடம்புல எந்த ஒரு துணியு இல்ல ப்ரோ ஒரே ஒரு ஒரே ஒரு சாக்ஸ் மட்டு போட்ணு குளிரு தாங்க முடில ப்ரோ
அதுவு நாலாவது மலை எல்லா போயிட்டோம்னாவே அதெல்லா எப்டின்ன காத்து ஓவரா அடிக்கிருக்க ஆரம்பி ச்சுரு ப்ரோ ஆளையே தள்ளி விட்ற மாரி காத்து அடிக்கு
ஆமா கரெக்ட் தா ப்ரோ இப்ப அடுத்துனா பாத்தீன்னா இப்ப கே கேரளா போயிருங்களா ப்ரோ
கேரளா எங்க நீங்க எங்க ப்ரோ போயி ருக்கீங்க நா இங்க
கேரளால நாங்க இல்ல நாங்க பசங்க கூட போனோ ப்ரோ ரெண்டு வேன்ன வெச்சுன்னு போனோ இப்ப கே மூணாறு போயிட்டு மூணாறுல ஸ்டே பண்ணிட்டு ரூம் கெடைக்கல எங்களுக்கு அப்பயு வேன்லயே படுத்துட்டோ ரெண்டு வேன்லயு படுத்துட்டு அதே மாரி பாத் ன்னா ரூம்மு வந்து ரெண்டுக்கு கேட்டோ அப்றோ பாத்தா கெடைக்கல அப்ப பிரஃஷ்ஷப் அவரதுக்கு ஆண்டி கேட்டோ பிரஷ் ஆப் ஆயிட்டு ஆ அப்றோ பாத்தோன்னா அங்கேயே ஒரு டிரெண்ட் மாரி குடுத்தாங்க எங்களுக்கு ச சமையல் செய்ய போறோ நாங்க பிரியாணி செய்யறதுக்கு
ஆ
அப்டின்னு சொல் அப்றோ பாத்தீன்னா ஒரு அண்ணா பக்கத்துல அந்த அந்த ரெண்ட்டுல இருக்கிற ஒரு ரேசிப் ப்ஷன்ல அண்ணா இருவத்தி ஆறு வயசு இருவத்தி ஏழு வயசு இருப்பாரு அவரு அவர்ட்ட இது மாறி அது மாறி இங்க சிக்கன்னு இது மாறி வெஜில எதுல்லா இருக்கு என் கேட்டா வெங்காய தக்காளி எல்லா இருக்கு சிக்கன் வாங்கணு சிக்கன்ன வேற எதனா பாத்திரோ இதுலா வாங்கணு அப்டின்னு கேட்டதுக்கு வா நா இட்டு போறே வேற எதனா வாங்கான்னா இருந்தா கூட அப்டின்னு சொல்லிட்டு அவரு பைக்ல இட்டு போனரு ப்ரோ
ஆ சேரி சேரிங் ப்ரோ ஆனா அங்க ரூம் எல்லா கெடைக்கிலியா ப்ரோ
இப்ப பாத்தீன்னா நாங்க பைக்ல போயிட்டு அவரு ஸ்கூட்டிலேய இட்டுன்னு போயிட்டு அங்கிருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர்ல இட்டுனு போயி மீதி இந்த நானே ஆயி என்னன்ன வாங்கினோமோ அத எல்லா போயிட்டு வாங்கினோ வந்தோ அங்க ரெண்டுல கேஸ்ல நாங்க போம் போது எடுத்துட்டு போயிட்டோ ப்ரோ கேஸ்சு அடுப்பு பாத்தரோ
போம்போதே எல்லா எடுத்துட்டு போயிட்டீங்களா
ஆ வேன்லயே வெச்சுன்னு போய்டோ ப்ரோ அதனால நாங்க ஒரு எப்டியே பாத்தோன்னா ஒரு ஒரு முப்பத்தி நாலு பேருக்கு மேல இருந்தோ ப்ரோ
சேரி சேரிங் ப்ரோ
ஒருவொரு வேன்லே பாத்தனா ஆ இப்ப பதினேழு பேரு பதுனென்டு பேரு இருப்போ
பதினெழு பதினெழு ஓகே ஓகேன் ப்ரோ
ஆமா ப்ரோ போய்ட்டு ஒரு நல்ல ஒரு என்ஜாய்தா ப்ரோ அ ஒரு எப்டி ஒரு ஒன்ற லட்ச்ருவா எட்த்துன்னு போனோ ப்ரோ
ஓ பரவாயில்ல ப்ரோ எப்புடி ப்ரோ ஒரு நாளா ரெண் நாள் எந்தே
மூண் மூணு நாள் மூண்ற நாள் வந்துச்சு ப்ரோ வெள்ளிகெழ்ம் நைட்டு சனி வெள்ளிகெழமு நைட்டு சனிகெழ்ம் நைட்டு நாத்திகெழ்ம் நைட்டு திங்கெழ்ம் நைட்டு ப்ரோ
ஓகே எல்லாரிமா எப்டி ப்ரோ அந்த ஃபஸ்ட் டே மட்டுந்தா உங்களுக்கு ரூம் கெடைக்லியா இல்ல
இல்ல ப்ரோ மொத்து எந்தநாளே ரூமு கெடைகல ப்ரோ எங்ளுக்
ஏன் ப்ரோ இது பீக்கான்டேல
ஆமா ப்ரோ நாங்க போம்போதே இங்கிர்ந்து சென்னே இது இந்த ஸ்டை அந்த ஹைவேல கெளம்போதே என்னய் சுல அங்க இருந்து ஸ்டாடிங்ல இர்ந்தே எங்களுக்கு ரொம்ப இதுதா ஃடப்புதா ப்ரோ அங்கர்ந்தே வண்டி மூமெண் டே ஆவள ப்ரோ அவுளோ டிராபிக் ப்ரோ அந்த டைம்
அங்க சம்மர் டைம்ல போய்டீங்ளா இல்ல
ஆ இல்ல இல்ல ப்ரோ அ சம்பர் டைம்லா இல்ல அது இப்போ நாங்க போனது பாத்துனா அ செப்டம்பர் நெனைக்கிற ஆமா சப் டம்பரா எட்டாம் மாசு நெனைக்கிறே ப்ரோ
சேர் செரிங்கோ
அந்த டைம்ல போனோ அப்புறோ பாத்தனா ம் கொஞ்சோ நேரங்கூட வேன்னு மூவே ஆவுல ப்ரோ அப்டியே ஒரு ஒரு அஞ்சுலே ஆறுலே போற மாரிதா இருக்கு வேன்னு அப்டின்னு அப்டியே பாத்தன்ன ஒரு மூணுமண் நேரோ அது மாரிதா ப்ரோ ஆகுது அப்புறோ ஃப்ரீயாச்சு ப்ரோ ஆமா ப்ரோ நல்ல ஒரு என்ஜாய்தான் ப்ரோ ஆனா அதே மாரி பாத்தனா நாங்க வந்து பாத்துனா அ பஸ்ட்டு போய்ட்டு அ ஸ்ட்ரைட்டா இதுக்குதா போனோ ஸ்ட்ரைட்டா மூணாறுதான் ப்ரோ போனோ மூணாறு போய்ட்டு மூணாறுல பாத்துனா நைட்டு் புல்லாவே ரூம் கெடைக்காதா அங்கே சாப்புட்டு வேன்லே படு த்துடோ அப்புறம் பாத் ஒரு நாள் மட்டுதா சாப்பாடு செஞ்சே ப்ரோ ஆனா நாங்க சண்டே சேட்டர்டே ஒண்டே செஞ்சோ ஆ சேட்டர்டே ஆமா சேட்டர்டே செஞ்சுட்டு அப்புறம் பாத்துனா சுத்து எல்லா எடத்துலு சுத் தி பாத்தோ நைட்டே கெடைக்குல எங்களுக்கு அப்புறோ காலேல வந்து பிரஷ்ஷப் ஆய்ட்டு இங்கியே சாப்பாடு நல்லா நாங்க நானே செஞ்சே ப்ரோ ஆனா ஒரு எப்டி பாத்தனா ஒரு அரிசிலா நாங்க போம்போதே வாங்கிட்டோ ஆ சிக் கன் முட்ட சிக்கனு மசாலா எண்ண அந்த ஐட்டெலா வந்து இங்க வந்து வாங்கிட்டோ ஆனா வாங்கி அங்கியே கேஸ் வச்சு பக்காவா செஞ்சுட்டோ செஞ்சு ட்டு நல்லா எல்லாருக்கு முட்டேல இர்ந்து எல்லாமே ரைத்தா எல்லாமே பக்காவா செஞ்சு மழ பெய்ஞ்சுனே இருக்கு ப்ரோ அங்கிய அந்த டைம்ல நாங்க போன டைம்ல
என்ன ப்ரோ புரில
அங்க மழ வந்துட்டே இருந்தது நாங்க செய்யமோது கூடோ நம்ப ஆனா சேஃப்பான எடங் எங்களுக் கெடச்சது அது கொஞ்சோ நல்லா இருந்தது ப்ரோ அந்த டைம்ல எல்லா பிரஷ்ஷப் ஆகுறானுங்க ஃபுல்லா ரெஸ்ட் ரூம் இருக்கு எல்லா ரூம்ஸ்ல்யு அப்டியே போய் பிரஷ்ஷப் ஆய் ட்டு வந்து வந்து அப்டியே வந்து எல்லா அப்டியே குள்ச்சுட்டு டிரஸ் மாட்டிக்குனு அப்டியே போட்டோ எடுத்துட்டு அப்டியே சாப்பாடு செஞ்சுட்டு இருக்றங் நாங்க செஞ்சுன்னே இருக்னோ அப்டியே வந்து ஸ் ஸ் அ ஃபிரஷ் அப் ஆயிட்டு உட்னே சாப்பிட ஆரம்பிச்சுடோ ப்ரோ ஒரு ஒன் அவர் கெயிச்சி சாப்பாட ரெடி பண்ட்டோம் கேஸ் தான ப்ரோ அப்டியே ஃபுல்லா பாஸ்டா ரெடி பண்ட்டோ ஆமா ரொம்ப ரொம்ப ரிஸ்க் ப்ரோ அப்புறம் லாஸ்ட் ட்டு லாஸ்ட் டு நாள்ல பாத்தனா இந்த சண்டே சண்டே சேட்டர்டே கடைசியா பாத்தனா ஆ பாண்டிச்சேரி ஒன்னு பாண்டிச்சேரி சைடு உட்டோ ப்ரோ ஆ ஆமா ப்ரோ அந்த சைட்ல போயிட்டு ரூம் எடுத்துட்டு வந்து ட்டு பிண்ண சாப்புட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அதுமே கெளம்பிட்டோ ப்ரோ ஆ அங்க ரூம் அதுக்கோசமே போயிட்டோ ப்ரோ சின்ன வீட்டுக்கு திரும்பத்தந்தா திரும்பிட்டு இருப்போ நம்ம அந்த சைடு எக்ஸ் ட்ரா நம்ப நாங்க போயிருக்கோ ஒரு நூத்தி எம்பது கிலோமீட்டர் அதுக்கோசமே செரி போயிட்டு அ இத்தினால நா படுக்காத ரெஸ்ட் எடுக்காத கீரமே ரெஸ்ட் எடுத்துட்டு நல்லா சாப்பிட்ணோ பீச்ச சுத்தி பாக்கனோ நானு இதா ப்ஃர்ஸ்ட் டைம் ப்ரோ எங்களுகிட்டதா இங்க இருந்து பாண்டி
அ தெரியூ தெரியூ ப்ரோ ஆ இப்பகூட அது பீச் எல்லா ஏதாவது கிளீன்ல்லா பண்ணீருக்காங்களா இல்ல அப்படியேதா இருக்கா
இல்ல அங்க நா போல ப்ரோ பாண்டிச்சேரில வந்து அந்த எடோ வந்து வேற ப்ரோ நீங்க சொல்றது
அ
அது வந்து அந்த அந்த அந்த டைமிங் மட் தா அது இது பண்ணுவாங்க ப்ரோ நீங்க சொன்னத டிஜெ டான்ஸ்ல்லா போடுவாங்க இது பண்ணுவாங்களே அதுதா ப்ரோ சொல்றீங்க
இல்ல ப்ரோ நாங்க போம்போது பாத்தீங்கன்னா இந்த சென்னையில இருக்க மாரி இந்த இப்பனா கிளீனே இல்லாத மாரி இருந்தது ப்ரோ பீச் எல்லா ஒரு மாரி அ எல்லா குப்பைலா நெறய இருந்தது இப்பெல்லா இந்த ஆ நீட்டா வச்சிருக்காங்களா இல்லைன்னு கேட்டோன்ப்ரோ
இல்ல அங்கெல்லா எப்பமே பாண்டிசேரி கொஞ்சோ கிளீனா வச்சிருப்பாங்க ப்ரோ பீச் மட்டூ கரெக்டா ஏன்னா அவங்க பாண்டிச்சேரிய பொறுத்தவரைலூ பீச்ச தா நெறய பேர் ஆசப்படுவாங்க அப்டி சொல்ட்டு
சொல்ட்டு செரிங் ப்ரோ
பக்காவா ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க ப்ரோ
ஓக்கே ஓக்கே ம்ப்ரோ ம் பாத்தனா இப்ப நீங்க எதனா போயிருகீங்களா ப்ரோ ஆ போயிருக்கே ப்ரோ நா இங்க ஊட்டி கொடைக்கானல் அப்றோ பசங்களோட இங்க கார் எடுத்துட்டு இங்கயே போயிருக்கோ ப்ரோ வேளாங்கண்ணி அப்றோ அத சுத்தி இருக்க கோயிலு அ நா இந்த லைன்ல தா ப்ரோ சுத்தி அப்றோ இங்க ஃப்ரெண்டு கூட இங்க மூணாரு தா போலான் பிளான் பண்ணியிருந்தோ
ஆமாம்
மத்த எப்டி கார்ல போவ் ட்ரை பண்ணீங்களா பைக்ல தா ப்ரோ போலான்னாங்க அப்றோ தா மிஸ் ஆயிடுச்சு ப்ரோ போவ்ல
இப்ப நீங்க போறது பாத்தன்னா இந்த ஜனவரி இந்த பிஃப்ரவரில போனா கொஞ்சோ கரெக்டா இருக்குனூ நினைக்குறே ப்ரோ
ஆமா ப்ரோ
இப்ப அதுக்கப் அப்றோ பாத்தோனா மே மாசோலா கொஞ்சோ வெயில் அதிகமா இருக்கூ நம்ம போறத்து பாத்தனா அந்த கோடை அந்த கோடைன்னா
கோடைனா அந்த குளிர் டைம்ல போனா தா கரெக்டா இருக்கோ ப்ரோ அ அந்த டைம்ல போனா தா கரட்டா இருக்கு ஆ ஆமா ப்ரோ வின்டர் டைம்ல போனாதா நமக்கு ஆமா ஜனவரில இருந்து ஆச்சேரிலயே போயிருக்கலா ப்ரோ நவம்பர் டிசம்பர்லா போன மழைல மாட்டிப்பீங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனா ப்ரோ டைம் ஆயிடுச்சு ஆ பேசனதுக்கு ரொம்ப நன்றி ப்ரோ தாங்ஸ் ப்ரோ அ ஓகே ஆ ஓகே